ஹலோ ஆ சொல்லுங்
ம் ஆ சொல்லு ஏதோ சொல்லிட்டு இருந்தே ஆ அப்றோ கெமிஸ்ட்ரியில
கெமிஸ்ட்டியில வந்து அஞ்சு முடிச்சாச்சு நெனைக்கிறே
கெஞ்சோ
நாளோ அஞ்சோ முடிஞ்சாச்சு
ஏ என்ன சொல்ற
ஆமா ஒண்ணு ரெண்டு ஆறு பதினொன்னு நாலு முடிச்
இதுக்கல்லா எங்களை வச்சு ட்ரெய்னிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறே
ஏ அக்கா இல்லாடி ப்ரிஸ் அந்த மிஷு மட்டு தா எ சாப்பிடுவாே கூட நீங்க தெரியாது
தமிழ் மிஷா
தமிழ் மிஸ் இல்ல கே மிஸ்ரி
ஆமா எங்களுக்கு எந்த லெசன் நடந்ததுன்னே தெரியாது நாங்க பாட்டுக்கு புக்க கூடி தெறக்க மாட்டோ
மிஷ்சு அப்பப்ப பேஜி நம் பேஜ் நம்பர் மட்டும் எடுத்து வைக்க சொல்லு பேஜ நம்பர் எடுத்து வைப்பே அதுக்கப்றோ ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகு லசன் மூடுன்ச்சு அப்டிங்குவாங்க
ஸ்பீடு ஸ்பீட எடுக்கிறாங்களா எங்களுக்கு எப்டி தெரியுமா ஒரு ஒரு லெசனு ஒரு மூணு வாரத் து கெடுப்பாங்க பொறுமையா மூணு வாரத்துக்கு எடுப்பாங்க அதுக்கப்றோ படிக்கிறதுக்கெல்லா அது அது கடையில படிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமு இருக்காது ஸ்பெஷல் கிளாஸ்ல ஸ்பெஷல் கிளாஸ்ல மோஸ்ட்டா படிக்கதானே வைக்குவாங்க எல்லாருமே
ஆமா
ஆனா ஏ மேடம் அப்டி பண்ண மாட்டாங்க கெமிஸ்ட்ரி மேடமு அப்பவு லெசன் எடுத்தாங்க எங்களுக்கு அப்டி தா பண்ணாங்க அப்டில்லா என்னது
எப்பயே தா படிக்க வைப்பாங்க
ஐயோ லெசன் நடத்தி லெசன் நடத்தியே இந்த ஃபிசிக்ஸ் மிஸ்ஸு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு லெசன் நடத்தியே இதுக்கு டைம் இல்லாமே அப்டியே போயிருச்சு
அது காலையில் ஃபஸ்ட் ப்ரிட்டு வந்து மீஸ்சு லெசன் எடுக்கு போது சத்த தூக்கோ வரு
ம் உங்களுக்கு எ எல்லாமே கெமிஸ்ட்ரி தானே ஃபர்ஸ்ட் பீரியடு
ஆமா ஒரே ஒரு நாள் மட்டு அரம்பிக் வரு
ம் அரபிக் வந்து ஸ்பெஷல் கிளாஸில தான இருக்கு
ஐய்யே
எங்களுக்கு அப்டிதா இருந்தது ஸ்பெஷல் கிளாஸ் தா வந்து அரபிக்கு வரு
தூஸ்டே ஃபஸ்ட் பிரியடு தூஸ்டே ஃபஸ்ட் பிரியடு இது கம்பென் கிளாஸ்
கம்பென் கிளாஸா
ஆமா ஏ பி சி மூணுத்தியு
ஆ ஆ எங்களுக்கு அப்டிதா ஏ பி சி மூணுத்தியு ஒட்டுக்கா வச்சு அதுக் முடிச்சுருவாங்க ஆ ஆனா எங்குளுக்கு டியூஸ்டே ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கு காலேல
இங்கலா எந்த பிரச்னையு
என்னது
அந்த மாரி எது பிரச்சனை இல்ல
ஆமா எ அரபிக்கு ஸ்பெஷல் கிளாஸு அப்டினா நா எட்ரைக்கெல்லாந்தா போவ
இவரு கரெக்ட்டா கீழ ஒன் ஒன்னு சார் இருப்பாரு இல்ல மேடம் ரெண்டுதுல யார் இருப்பா சாரா இரந்தா ரெண்டு அடி அடிஸ்ட் மட்டு ஏன் நேம் நோட் பண்ணி வச்சுருவாங்க மேடமா இருந்தா நேம் நோட் பண்ணிக்லனாலு ஓகே அப்டின்வாங்க
ம் நீங்க இப்போ எந்த எங்க கிளாஸ் உங்குளுக்கு
எங்ளுக் வந்து செக்கெண் ஃப்ளோர்
செக்கெண் ஃப்ளோரா
ஆமா
எப்புடி ஃபஸ்ட்டு சி கிளாஸ் இருன்ச்சு லெவன்த்து சி படிச்சாங்கல்ல
ஆமா
அந்த ஃப்ளோரா
லவல்த்து சி எங்க இருந்ச்சு ஐய அதுக்மேல
அதுக்கூ மேலயா
அதுக் அதுக்மேல லா ஸ்ட்ரைட்டா பாத்தா நேரா ஒரு கிளாஸ் தெரியுல
ஆமா
முக்குல அந்த கிளாஸு
இதுவோ லவன்த்து லவன்த் ஏ பி வந்து அதுக்கு கீழ இருக்கிற ஒரு கிளாஸ்ல
ஆ அதா
டுவெல்து ஏ பி வந்து உங்குளுக்கு
ஆமா இன்னு ஒரு மாஸ்த்துல அந்த சைடு ஃபஸ்ட் ஃபோள இர்ந்தோ அங்க கூட்டிட் போய்ரேன் சொல்ட்டாங்க
ம் ஆனா எனக்கு இதா ஆச்சரியமா இருக்கு ஏனா இந்த எய்த்து நைன்த்து டென்த்து இந்த லெவன்த்து டொல்த்து எப்பவ்மே கிரவுண் ஃப்ளோர்ல போடதா பாக்குவாங்க
ஆமா எல் கே ஜி ல பாத்தீங்ளா
அதா
எல் கே ஜி பாத்தீங்ளா
பாத்த அது வந் பெய்ண்ட் அடிச்சு
பெய்ண்ட் அடிச்சு பெஞ்சுலா பாத்தீங்ளா
பெஞ்சுலா ஒழுங்கா பாக்கல பெய்ண்ட்டுதா பாத்த அது ஏதோ வேற எதோ ஒரு ஏன் பென்சென்னா
பெஞ்சு போடாம சுத் இது சும்மா ரவுண்டா உக்கார வச்சு சுத்தி சேர் போட்ருக்காங்க
அப்பிடியா அப்டிதா அவுங்குளுக்கு இருக்குமா இல்ல சும்மா வீடியோ எடுக்கற்துக்வேங்க அந்த மாரி
அப்பிடிதா இருக்கு அப்பிடிதா இருக்கு
பாத்தியா எப்புடியெல்லா டெவலப் பண்ணிருக்காங்கனு
ஆமா நா படிக்மோது அப்டி இல்ல
ஆமா எங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா ஒரு சேர போட்டு வச்சிருவாங்க அவ்வளோதான் நா எல் கே ஜி படிக்கும்போது ஆமா ஒரு சேர்ல கலர் கலரா இருக்கும் சேரு அந் சார்ல வந்து உட்காந்துக்க அப்டிதான் நா எல் கே ஜி படிக்கும்போது என்னது
என் தம்பிக்கு இவ்வளோ சம்பச்சா
ஆ நேத்தித்தா கொடுத்தாங்க
கொடுத்தாங்க பத்துசாங்க
ஓ பத்துச்சா கேட்டியா அது வந்து ரொம்ப லூஸா இருக்கு
லூசா இருக்கா என் கிளாஸ்ல நிறையாவது டைட்டாவே இருந்துச்சு
அப்புடியா
அது எது டைட்டா இருந்தா திருப்பி கொடுத்து திருப்பி அப்டியே கொடுத்தாங்க என் கிளாஸ்லயே ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரெண்டு டீம் ரெண்டு நிமிசம் பேசிட்டாங்க எக்ஸ்ட்ரா
ஏன்
ஆன் உங்களுசுக்கும் பத்துல
ஒரு வருஷம் போட்டு இந்த வருஷத்துக்கு பத்தாம ஆயிருச்சா
ஐய்யா கொடுக்கும் போதே ஒரு அளவுக்கு தான் கொடுத்தாங்
அப்டின்னா அவுங்களுக்கே அவுங்கள்டேயே திருப்பி கொடுத்து மட்டும் இது பத்தல அளவு எடுத்தான பண்ணீங்க அப்டின் சொல்லி கேட்டு இது பண்ணிருக்கனு
சாரு திருப்பி கொடுத்து திருப்பி தைக்க சொன்னாரு திருப்பி அப்டிதான் ஒரளவுக்கு எக்ஸ்டா தச்சு
ஆனா ஏன் தம்பிக்கு வந்து லூஸா இருக்கு
ஆ
பேண்ட் எல்லாம் நல்லா லூஸு
எனக்கு பேண்ட் தா டைட்டு
ச்சு
கையெல்லாம் அ ஷர்ட்டோட கையெல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப குண்டா இருக்குறவங்க போடுவாங்கள அந்த மாரி இருக்கு கேக்குதா
ஒரு செஃப் தைக்கணும் ஒரு ஃபேண்ட் தைக்கனும்
என்னது
ஒரு ஃபேண்டு தைக்கணும்
ம் அப்பறம் கேக்குதா
ஆ கேக்குது
ஆம்
கால்ல எத்தன மணிக்கு போனீங்க ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
கால்ல எத்தண மணிக்கு போனீங்க
காலைலியா ஒரு பன்னெண்ற மணிக்கு தா போனோ
ஆட்டோ புடிச்சா
ஆமா ஆட்டோ புடிச்சுதா போனோ
எங்கயிருந்து
என் வீட்லருந்து அப்டியே அ அல்பமீன் கால்னிக் போயி அங்க கிஃப்ட்டு வாங்கிட்டு அந்த கிஃப்ட் பண்ண அக்காவோட வீடு வந்து அலமீன் கால்னி அங்க போய் கிப்ட் வாங்கிட்டு இங்கே பானம் என் ஃப்ரெண்டு வீடு அங்க அப்டியே மண்டபத்துக்கு போனோ
அதுக்கே காசு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு
ஆமா எரநூத்தி எண்பருபா வாங்னாங்க ஹலோ ஹலோ
ஆ சொல்லு
நா எரநூத்தி எம்பதுரூபா வாங்குனாங்க அப்பற
நீ தூங்குனா எத்தன மணிக்கு எந்திருப்பீங்க
தூங்குனா ஒரு பத்து மணிக்கு எழுந்திருப்பே நீங்கள்
ஆ சொல்லுங் ஹலோ
ஆ சொல்லு
இப்ப தூங்குனா எத்தன மணிக்கு எந்துருப்பீங்க
ஆ பத்து மணிக்கு எழுபே
பத்து மணிக்கா
உம் ஏன்
கேட்டே ஏன்னா லீவுட்டு இவனுக்கு மட்டும் சீக்கிரமா முழிப்பு வந்துரு அதா‌ கேட்ட
சேரி நா உனக்கு அப்றமா ஃபோன் பண்றே ஆ